ஆ இப்ப எப்பிடி இருக்கீங்க ஆ கேக்குது சிஸ்டர்
ஆ ம் ஓஹோ சிஸ்டர் ஆ சாப்ட்டாச்சா
சாப்ட்டோ சிஸ்டர் நீங்க சாப்ட்டிங்களா
ரொம்ப லோவா கேக்குது எனக்கு
தூவா கேக்குதா இப்ப இப்ப ஓக்
இப்பவு அப்புடிதா சிஸ்டர் கேக்குது இருங்க ஒரு நிமிஷோ
நானாதா என்ன கேக்குதா ஆ கேக்குதா சிஸ்டர்
இப்ப கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா நல்லா
ஆ எனக்கு நல்லா கேக்குது
ம் சப்ட்டாச்சா
இல்ல சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்பிட்டே சிஸ்டர் நீங்க சாப்ட்டாச்சா
கொஞ்ச கட்டாய் கட்டாய் கேக்குதுன்னு நெனைக்கே இன்னிக்கு ஓ ஸ்பெஷல்லா ஒன்னு இல்ல பாப்பாக்கு பிரியாணி எங்களுக்கு சாம்பார் சாதம்
பாப்பாக்கு அவ பிரியாணிதா நெறைய சாப்பிடுவாளா எங்க அங்குளு சாம்பாரு சாதம் அப்புறமேட்டு கேரட் பீன்ஸ் போட்டு பொறிச்சி வச்சிருந்தாங்க எங்க வீட்ல
ஓகே ஓகே இங்க நாங்க சாம்பார் சாதம் இது கீர பொன்னாங்கனி கீர பொரியல் வச்சிருந்தோ
ஓகே ஓகேங் சிஸ்டர்
நீங்க நேத்தான சொன்னீங்க உங்க வீட்ல கீர உங்க அக்காவுக்கு ரொம்ப புடிக்கு செய்ய சொல்லுவாங்கன்னு
ஆமா ஆமா
ம்
ஓ சிஸ்டர் ஒடம்பு எப்பிடி இருக்கு வீ ட்ல எல்லா எப்பிடி இருக்
போது சிஸ்ட ஆ எல்லா நல்லா இருக்காங்க சிஸ்டர் உங்க வீட்டுல நல்லா இருக்காங்களா
கட்டாய் கட்டாய் கேக்குதோ சிஸ்டர்
ஏ வாய்ஸ்சா கட்டாய் கட்டாய் கேக்குது
ஆ பேசிட்டுருக்கு போதே கொஞ்சோ ப்பிடியே லைன்ல இல்லாத மாரியே ஒரு மார் இருக்கு அதா கேட்டே
ஓ ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சி நெ கேட் இஷுவா இருக்கு இப்ப ஓகே வா
ஆ இப்ப ஓகே சிஸ்டர்
ஆ என்னப்
செ ஓகே டீ எல்லா குடிச்சாச்சா இல்ல இனிமே தானா
இல்ல நா டீல்லா குடிக்கமாட்டே எனக்கு வந்து அவ்ளோ புடிக்காது சின்ன வயசு ட்ல சண்ட போடுவ அம்மா கிட் ட காஃபி போடுவாங்க அப்ப அவுரு க்க வந்துட்டு கொஞ்ச அதிகமா குடுக்குறே எனக்கு வந்து கொஞ்ச கம்மியா குடுக்குறேன் சொல்லிட்டு அப்பெல்லா சண்ட போடுவே சண்ட போட்டு கொஞ்ச நெறைய வாங்கில்லா குடிப்பே அப்ப அது அப்ப ஆனா இப்பெல்லா வந்து எல்லாத்தையு அந்த அளவுக்கு லைக் பண்றதில்ல
ம் ஓகே ஓகே நா நா பஸ்டு சொ நீங்க பஸ்ட் சின்ன பிள்ளைல இது பண்ணு அது மேம் ஸ்கூல் அது வந்து மேம் வந்து டீல்லா குடிக்க கூடாது அப் அப்பிடின் சொன்னதால ஒரு ஃபஸ்டு ஸ்டண்டலேந்து ஸ்டாப் பண்ணிடே எல்லாத்தையுமே டீ குடிக்காமாட்டே வே ஒரு பால் மட்டும்தா குடிப்போ அது இப்பதா இந்த ரெண்டு பசங்க வந்ததுக்கப்புற தலவலி வந்துருதா அதனால டீ குடிக்கிறது
ஆமா அது எல்லாருமே தலவலின்னு ஒண்ணு வந்தாலு டீ தா எங்க வீட்ல எங்க அம்மாவு அப்பிடிதா டீ போட்டு குடிப்பாங்க அது இல்லனா இஞ்சி டீ போட்டு குடிப்பாங்க அதுவு தலவலிக்கு மருந்து மாறி ஆயிடுச்சு டீ
இல்ல தலவலிக்கும் போது கொஞ்ச டீ குடிச்சா கொஞ்ச ஃப்ரெஷ்ஷப் ஆன மாரி இருக்கு தல வலிக்காது அதா
ஆ ம்
மைண்டு ஃப்ரெஷ் ஆன மார இரு க்கு அதனால அது மொத ஃபஸ்ட் எல்லா குடிக்க மாட்டே இப்ப இந்த பசங்க ரெண்டு பசங்க வந்துதா அது இப்ப ரீசெண்டாதா இப்ப ஒரு ஒன் இயராதா டீ குடிக்க இது பண்ற
ம் என்னன்னா இப்ப வந்து ஸ்வீ ட்டு அதிகமா சாப்பட்ற மாரி ஏன்னா ஏன்னா வந்து இப்ப வந்து அதிகமா சக்கர எடுத்துக்கறனாலதா நமக்கு வந்து நெறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒடம்புலயு நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது சோ அதனால செரி சக்கர கலக்கறத்தெல்லா அவாய்ட் பண்லா அப்டின்னு சொல்லிட்டுதா வந்து ம் இப்ப இந்த டீ இதெல்லா குடிக்கிறத நிறுத்திட்டே ரெண்டாவது வந்து சக்கர வந்து அதிகமா அப்பிடியே ஆனா குடு குடிச்சாலுமே லைட்டா சக்கர கொஞ்ச கம்மி பண்ணி குடிப்பே அது இல்லாம இந்த ஸ்வீட் அதுல பே க்கரில ஸ்வீட்லா விக்குல்ல லட் டு இந்த மார எல்லா இதெல்லா நா சாப்பட மாட்டே மோஸ்லி அவாய்ட் பண்ணணு ஏன்னா அதுல வந்து நெறைய சுகர் இருக்கு அப்டின்றதுனா
ஆமா சிஸ்டர் அதுவு இல்லாம அதுவு இல்லாம லட்டு இதெல்லா சாப்பிடும்போது கொஞ்ச கூச்சமா பல் கூசற மாரி செய்ற மாரி ஃபீலிங்லா இருக்குல ஓவர் ஸ்வீட்டா இருக் க்கிறதுனால நமக்கே ஒரு மார்ரு இருக்கு இப்ப சாப்படுற சின்ன பிள்ளைல எங்கப்பா பொண்ணுல்லா அ ஸ்வீட் சாப்பிடுவோ நா சத்தோ போடுவே வேண்டா அப்படின்னு ஆனா இப்பல்லா ஸ்வீட் பாக்கும் போதே ஒரு மாரி ஓவரா ஸ்வீட்டா இருக்கு சாப்பிடாம இருக்கும்ன்னு மட்டு தோணுது
உ உ அது நால கொஜ்னாலா அவாயிட் குக் பண்ணி பாத்தே சிஸ்டர் நானு ஸ்வீட்லா எப் இப்ப சக்கரலா சாப்பிடாம ஃபுட் ஹெல்தியான ஃபுட் மட்டு எடுத்துக்கிட்டது சர்கர மட்டு கொஞ்ச அவாய்ட் பண்ணி வச்சே ஆனா அதுக்கு கப்புறோ வந்து எனக்கு வந்து சேன்ஜ் தெரிஞ்சுது எ ஃபேஸ்ல வந்து கொஞ்சோ ஆக்னி பிம்பிள்ஸ்லா வந்துச்சா ஆனா அதுக்கு நா அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறோ கொஞ்சோ ஃபேஸ் கொஞ்சோ கிளியர் ஆய்ச்சு
ஓ வெட் ஆஹா ஸ்வீட் மோட்டுல ஆயில் ஐ ட்டம் கொஞ்ச இது பண்ணாலு
ஆமா
ஃபேஸ்ல அந்த பிம்பிள்ஸ் வரதெல்லா வராதுன்னு சொல்லுவாங்களே
ஆமா நானா அதுலஅவள எடுத்துக்க மாட்டே வெளிய போனாலு நா ஜூஸ் ஃபிரஷ்ஜூஸ் குடிப்பே நா ஆ ஐஸ்கிரீம்லா என்னால அவாய்ட் பண்ணவே முடியாது ஐஸ்கிரீம் சாக்லேட்லா அவாய்ட் பண்ண முடியாது
கிரீம் வந்து யாருக்குமே அவாய்ட் பண்ண முடியாது எல்லாருக்குமே பிடிக்கு
ஆமா ஆனா அதெல்லா நா நெரைய ரெகுலரா விட மாட்டே அதெல்லா சாப்பிடுவே பட் கேக் எப்பயாச்சுதா இப்பப்பயாச்சு இப்போ ஒரு ஷாப்பிங்அந்த மாரிய போய் ட்ரெஸ் எடுத்து தீபாலி டைம் அந்த மாரி எப்பையாசு போவோம்ல அந்த மாரி போறப்ப மட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டு ல்ல இந்த மாரி சாக் லேட்
கேக்கு ஆ கேக் ப பிளாக் ஃபாரெஸ்ட் கேக் இல்ல எ பொண்ணுக்கு பிடிக்கு அதனால நாங் பொதுவா இந்தமாரி வெளில போம்போது நா பாரஸ் கேக் வாங்கி குடுப்பங்க எங்க வீ ந
ஆ உன்ன அது இல்லாம ஆ இது கிகிதாண்ட குடிப்பே நா இங் கோ அது பஸ் ஸ்டாண்டுக்கு போற அப்ப என்னா பண்ணுவோ அங்க வந்து ஸ்பெஷல் ஜிகர்தாண்டனு பஸ் ஸ்டாண்டுக்கும் இது ஒரு பஸ்டாப்க்கு நடுவுல ஒரு கட இருக்கு சூப் ப்பறா இருக்கு ஓப்பனா ப்பியுமே அங்க போனாதா ரெகுலரா அங்க போயிட்டு எ ஃபிரண்ட்ஸோட போனாலு சரி தனியா போனாலு சரி அங்க ஸ்பெஷல் ஜிகு ஜிகர்த்தாண்டா விக்கு அது குடிப்பே இன்னொன்னு வந்து மாலுக்கு ஒன் போனா பலுடா வாங்கி குடிப்பே நட்ஸ் பலுடா
ஃபல்லுடா நல்லா இருக்கு ஃபல்லுடா நல்லா ஃபல்லுடா நீங்க ஜிகர் தண்டா சாப்பிட்ருக்கீங்களா ஆ
ஆ ஜகிர்தண்டா அதா சொல்றனே ஜிகர் தண்டா ஸ்பெஷல் ஜிகர் தண்டா ஜிகிர்தண்டா சாப்பிட்டு இருக்கே ஃபலுடா சாப்பிட்டுருக்கே மோஸ்ட்லி எல்லாமே சாப்பிட்டுட்டே ம்
ஜிகர் தண்டா ரொம்ப புடிக்கு வெளியில போ ஷாப்பிங் போம்போது நாங்க அங்க டிரரெஸ் எடுக்க போமோது இல்ல அந்தஸ் சடு உள்ள டவுனுக்குள்ள போம்போது சாப்பிட்டுட்டு வருவோ ஜிகர்தாண்டா
ஏன்னா அது நல்லதுதா ஆ அதுல அந்த பாதாம் பிசினு அப்புறோ அந்த சியா சீட்ஸ் சம்திங் அதெல்லாம்
ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமு உள்ள வப்பாங்க நல்லா இருக்கு ஒரு சி இல்லது ஸ்பெஷல்ல வந்து ஐஸ்கிரீம் வச்சி குடுப்பாங்க ஸ்பெஷல் ஜீகர்தாண்டால வந் து ஐஸ்கிரீம் வப்பாங்க
நாய்ஸ் வச்சத அங்க ஒரு ஸ்லீப் அது பிடிக்கு ஐஸ்கிரீம்ல வந்து பட்டர்ஸ்காட்சி அப்பறோ சாக்லேட் பிளேவர்ரு இந்த மாரில்லா வந்து லைக் பண்ணி சாப்புடுவே ஒரு டைம ஆ
பிலேவரு இப்ப நெறைய ஃப்ளேவர் என்ன பிளாக் கரண்டா
ஆமா பிளாக் கரண்ட் அதா சாப்ட்டே
ஆ என்னன்மோ இப்ப நெறைய ஃபிளேவர்தா இப்ப நெறைய வந்துருச்சே என்ன சிஸ்டர் முந்தி சின்ன பிள்ளையில இருக்கும்போது அந்த ஸ்ட்ராபெரி வெண்ணிலா பிஸ்தா இந்த மூணு ஃபிளேவரு இந்த மூணு ஃப்ளேவர்தா தெரியு அந்த மூணு ஃப்ளேவர்தா மேங்கோ வறவங்க கொண்டு இல்லன்னா மேங்கோ ஃப்ளேவரு இதுதா வரு இப்பதா நெறைய என்னன்னமோ ஃப்ளேவர் வருது
நெறைய இப்ப குணாஃபா சாக் கு இப்ப குச்சி ஐஸ்லயே வந்து குனாஃபா கொஞ்ச ஃபேமஸ் ஆச்சுல்ல அது நா ஆமா நா ஒரு தடவ திருவண்ணாமலைக்கு போற வழில அங் க வந்து அந்த குனாஃபா குச்சி ஐஸ்னு வித்தா
ஆக்சுவலி அது சேமியாதான சிஸ்டர்
சேமியா கெடையாது அது வேற ஆனா அந்த மாரி இருக்கு ஆனா அது வேற
ஓகே ஓகே ஆ
ம் அ துல வந்து ஃபஸ்ட்டு இங்க துபாய்லயே சம்திங் எதிலோதா அந்த குனாஃபா சாக்லேட் வந்து ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறந்தா வந்து இப்ப நா சா ப்டது வந்து குனாஃபா ஐஸ்கிரீம் சாப்ட்டே குச்சி ஐஸ் மாரி இருந்துச்சி ஆ அது செம ஸ்வீட் ஆ நல்லா இருந்துச்சு ஆனா எவ்ளோ அந்த ஒண்ணு மட்டுமே ஹண்ட்ரடே ஹண்ட்ரட் அன் டொன்டி எதோ சொன்னாங்க வாங்கி சாப்டே சாக்லேட் இல்ல ஐஸ்கிரீமு நார்மலா குச்சி ஐஸ் விக்கிறோல்ல அது ஆனா அது வந்து குனாஃபா ஐஸ்கிரீம் அது மாரி மேல அப்டி சாக்லேட் இருக்கு உள்ள பாத்திங்கனா அந்த குனாஃபா வந்து வச்சிருப்பாங்க சூப்பரா இருந்துச்சு
கே ஓகே கே எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப புடிக்கு ஆ ஆனா இப்ப பசங்களுக்காக என்ன நம்ம சாப்பிட்டா அவங்களு ரொம்ப கேக்குறாங்க சரி ஓகே ஓ மத்த டைம் ஒரு சில நேரோ ஒத்துக்காம போய் கூல்டு எது வந்துருதா அதனால
உம் கூட வந்து ஃபேமஸா போயட்டு இருந்த தெரியுமா ஒரு பாக்ஸ்ல அது அதுதா நா எ ட்ரை பண்ணல ஏன்ன நிறைய வந்துடுச்சு ஆனா ட்ரை பண்ணோ எல்லாத்தலயு
பரவாயில்ல எல்லாத்லயு எல்லா
அனுபா ஆ பபுல்ஸ்டீ ஸாடட் குடிச்சிருக்கீங்களா உள்ள வந்து பபுள்ஸ் பபுல்ஸ்ஸா இருக்கு நம்ம வீட்லயே ரெடி பண்லா அத
அப்படியா இல்ல பா சாப்டதுல்ல கேள்விப்பட்டிருக்கே நா
என்ன இந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்கும்ல்ல சிஸ்டர் அது வந்து தேங்கா நல்லா வந்து ஃபைனா நல்லா திருவிக்கணு திருவிட்டு அத வந்து ஜூஸ் மாரி நல்லா ஃபுல்லா அது ஏதோ மாரி ஒரு கட்டையில போட்டு இது பண்ணுவாங்க சிஸ்டர் அந்த கட்டையில போட்டு இது பண்ணா திருவுற மாரி இருக்காது ஆனா ஃபைனா வரு ஃபைன் ஜூஸியா வருமா அத வந்து ஒன் நைட்டு ஃபுல்லு அத வந்து ஒரு துணில போட்டு அப்படியே வச்சிருவாங்க தண்ணி எல்லா கீழ எறங்கிட்டு வெறு மேல அந்த இது மட்டு இருக்கு அந்த படிவம் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த இது மட்டு இருக் அத என்ன பண்ணுவாங்க அத வெயில்ல வந்து எடுத்து கொதிக்கிறமாதானே இருக்கு வெயில்ல காய வச்சீங்னா பௌட்ர் ஆயிடு அதுக்கப்புறோ அந்த பௌடர் கூட வந்து லைட்டா நமக்கு தெரியா தேவையானா ஆ தண்ணி இல்ல பால் மில்க்கு கலந்து அத நல்லா அந்த சப்பாத்தி மாவ்